வணக் உங்கள் பள்ளியில் பருவத்தில் ஏதேனும் நடந்திருந்தால் அதை பற்றி நீங் கூறலாம்
அ வணக்கம் தோழரே நீங்கள் என்ன கேட்டீர்கள்
வணக்கம் தோழரே அ நீங்கள் உங்கள் பள்ளிய பருவத்தில் ஏதேனும் நடந்துருந்தால் அத பத்திக் கூறலாம் ஆ எப்படி போச்சு உங்க பள்ளி பருவம்
பள்ளி பருவமா பள்ளி பருவம் வந்து எப்புடி போனது என்னறால் போனது எனக்கு தெரியவில்லை அப்டி போய் விட்டது
மற்றும் உங்கள் மற்றும் அது வாழிக்கீன் மறக்க முடியாத ஒரு அனுபவம் நான் பேசற்து கேக்குதா
கேக்கிறது நீங்கள் கூறுங்கள் ஏதோனும் தூக்கத்தில் கலக்கத்தில பேசுற மாரே இருக்கே எப்டி பேஸ் சரிங்க ஒழுங்கா பேசுங்க அ சத்தமா பேசுங்க
அ அவ்வளவுதான் நண்பா ருக்கு உங்கள் கதைய வேணாலும் சொல்லுங்க நான் கேட்கிறே
நீங்க எதுமே சொல்லவே இல்லையே இன்னு ஆரம்பிக்க கூட இல்ல
நான் என்துல அவ்வளவா விறுவிறுப்பா அவ்ளோ ஒன்னு இல்ல உங்கள பள்ளியில் ஏதாவுது விறுவிறுப்பா இருந்தால் சொல்லுங்கள்
மிகவும் அருமையாக பேசினான் நீங்களே நீ இப்பிடி பேசுறீர்கள்
ஐயா
ஐயா அதெல்லாம் ப்ரச்
நாங் பள்ளி பருவத்தில் மிகவும் ஜாலியாக சுத்தி கொண்டிருந்தேன் இப்போது நான் மற்றவர்கள் ஜாலியாக சுத்துகிறார்கள் நான் கடுப்பாக உக்காந்து கொண்டிருக்கிறேன் இதான் பள்ளி பருவொ என்பது வாழ்க்கையின் ஒரு அற் அற்புதமான நிகழ்வு அதை மிஸ் செய்துவிட்டால் ஒன்னும் செய்ய முடியவிடால் இதை சொல்லி உங்கள் பள்ளி பருவம் எப்டி இருந்துது
எங்கள் பள்ளி பருவம் நான் மொத்தம் நான்கு பள்ளியாக மாறி கொண்டிருந்தேன் அதனால் ஒரு எனக்கு ஒரு நிலையான பருவமாக இல்லவில்லை ஆம் நா எனக்கு வந்து கடைசி ஒரு இரண்டு பள்ளி பருவங்கள் மட்டுமே நிலையாக இருந்தது அது ஒரு நல்ல காலமாக இருந்தது
ம்ஹிம் நல்லது
இனிஏதேனும் அனுபவங்கள் பற்றி கூறுங்கள் ஏதாவது அனுபவ ஏதாவது வித்தியாஸ் சும்மா ருக்கு அத பத்தி சொல்லுங்க
அனுபவம் வித்தியாசமான அனுபவ்ம்மா வித்தியாசமான அனுபம் என்றால் நான் எதை சொல்லுவது வித்தியாசமான அனுபவம் எனக்கு அப்டி எதுவும் உண்டு இல்லை ஐயா ஐயா
ஐயா பேசுங்கள் ஐயா தூக்கத்தில் இருக்காதீங்க ஐயா
இல்லை எனக்கு பல்லுவலி என்பதால் என்னால் அவ்ளஆக பேச முடியவில்லை
போரிங்களா ம் டேப் டேப் எடு டேப் எடுத்து அங்க ஒட்டு
டேப் எடுத்து அங்க வைக்கணுமா தோழரே நீங்கள் பேசுறது எனக்கு புரியவில்லை கிளியராக பேசுங்கள்
நீ பாரு
தோழரே
செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் வந்து இப்ப இப்ப வந்து ஒரு கருப்பு கலர் பட்டம் செய்றே பட்டத்துக்கு நூலு தேடி கொண்டிருக்கிறே அதுவு அதுவு வேஸ்ட்டு அ அதுவு இல்லாம அது நூல் அருந்து அருந்து போகுது அதனால வேற எதாவது நம் எ கூட
ஆ அருமை தோழர் அருமை
பேசுங்கள் வேற எதாவது கதையை பற்றி கூறுங்கள்
வேற கதை என்று என்ன கதை இருக்கிறது எனக்கு தெரிந்த கதை கதை ஆ
எங்க இது இது
சோ சொல்லுங்கள் ஹலோ
பேசுங்க
நீங்கள் சொல்லுங்கள் பிறகு நான் சொல்கிறேன்
அ செய்யுங்கள் வேறென்ன கேள்விகள் கேள்வி என்பது கேள்விதா நீங்கள் ஏதேனும் நான்கு சக்கர வாகனத்தை ஓட்டி இருக்கீர்களா
இல்லை இல்லை நான்கு சக்கர வாகனம் மொ பயங்கரமாக ஓட்டுவேன் வீலிங் எல்லாம் அடிப்பேன்
அருமை நீங்க பேசுறது விட்டுவிட்டு கேக்கிறது
நீங்கள் பேசுவது எனக்கு விட்டு விட்டுதான் கேட்கிறது இப்ப கேட்கிறதா
ஆ சத்தமாக பேசுங்கள்
சத்தமாக போதுமா நான் அவ்வளவுதாங்க க்கேன் கரெக்ட்டா தா பேசுறே கரெக்டா சத்தமாதா பேசுறே
பேசுங்கள்
கேள் சொல்ல அவ்வளவுதான் நான் சொல்லி விட்டேன்
ஹான் என்ன சொன் நீங்கள் என்று இவ்வளவு நேரம் கேட்கவில்லை ஆ உங்களுக்கு பிடித்த உணவு எது
பிடித்த உணவு பிடித்த உணவு என்று எதுவும் இல்லையயா சாப்புடுறதுக்கு நல்லா ஆளுங்கள் நன்றாக இருந்தால் பிடித்த உணவு அவ்வளவுதான்
அங்க இல்லனா நீங்க செய்யும் மறைமுறையை பற்றி கூறுங்கள் நீங்கள் பட்டம் எதுவும் விட்டு இருக்கிறீர்களா இங்க இங்க ஓட் ம் எத்துட்டுவா அங்க இருக்கு பாரு எடு எந்த டேப்பு இருக்குதோ எடு
எந்த டேப் இருக்குதோ என்று எழுந்தீங்கள் நீங்கள் டேப் எதுவும் இல்லை நான்னால் எடுக்க முடியவில்லை
நீங்க பேய் பேசுங்கள்அய்யா கால் ரிஜெக்ட் ஆய்டும்
நான் பேசிக்கொண்டிதான் இருக்கிறேன் நீங்கள் தான் பேச மாட்டிகிறீர்கள்
மயம் என்ன உண்டீர்கள்
மதியானம் சாப்பாடு நீங்கள் என்ன உண்டீர்கள்
நான் வந்து வாங்கினு வந்தே நான் வந்து இன்று ஒன்னு வாங்கிட்டு வந்தேன் அதை செய்தேன் அதை தான் உண்டேன்
ஓகே ஓகே இன்சி நம் கல்லூ இந்த கல்லூரியில் படிக்கும் ஒரு நண்பருக்கு பிறந்த நாள் அல்லவா
ஆமா ஆமா ஆமாம்
ஓ செரிங்க செரிங்க
பாத்தீட்டீர்களா
பெறந்த நாடு வேற வருசி
எங்க பிறநாள் எப்பொழுது எனக்கே தெரியாது உங்களுக்கு எப்படி தெரியும்
எனக்கெ தெரியும் ஏனென்றால் நான் ஒரு
கருப்பு காவ கருப்பு காவலானா
இல்லை காவலன்
என்னடா சுத்துதே
என்னது சுத்துது என்னுகிறீர்கள் என்னடா சுத்துது சாரி சார் என்ன சார் சுத்துது
அந்த கயிறு கட்ட அதுல நீ சுத்து
என்ன சார் சுத்து டேப்பெடு ஏதெதோ சொல்றீங்க
நாங்க பட்ச்சவரு கைறைத் தேடிக் கொண்டிருந்தோம் ஒரு ஒரு கயிறை கண்டுபிடித்திட்டோம் இருக்கேன் இருக்கேன் பட்டம் விடுவதற்கு ஒரு கயிறை தேடினேன் அதை விடு இப்பொழுது என்ன செய்வது என்று யோசிச்சுக் கொண்ட்ருக்கிறேன் கயிறு கிடைத்தவுடன் கயிறு சிக்கு சிக்காக இருக்கிறது அந்த கயிறை எப்படி சரி செய்வது என்று தெரியல்லை சிக்கு சிக்காக இருக்கிறது கயிறு
ஓஹோ செரி சேரி
விக்கல் உங்களுக்கு வரு விக் கல் அது
அந்த அங்கிள் கிட்ட கேட்டுட்டு அங்க போய் வுட்லாமான் கேளு
தோழரே இருக்கிறீர்களா
ஆம்
தோழர் பிஸியாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்ன செய்வது
நான் பிஸியாக எல்லாம் பேசி கொண்டு இல்லை இங்கே நான் வேற ஒன்னு செய்து கொண்டிருக்கிறேன்
ம் ம்
ஆன் உறங்கி கொண்டிருக்கிறீர்களோ
இல்லையே
எனக்கு என்னமோ அப்படிதான் தோனிகிறது ஆமாம்
ஆ ஹா ஆமாமாம் சிறிது உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன்
குடு
சொல்லுங்கள் தோழரே
தோழரே இங்கு வந்து வித்தியாசமாக இன்னிக்கி நான் இன்னிக்கி நீங்க யோச்சு வெங்கள் நான் இன்னிக் நீங்க ரெஸ்ட் எடுங்கள் ஆ பல்வலி சரியானவுடன் நறைய பேசுவோம்
கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு அனில்இசை பற்றி தெரியுமா
இதை இன்னும் ஒரு அரை நிமிடம் பேசினால் முடிந்துவிடும்
ஆ ஹா செரி செரி இந்தை காலை பேச இந்தக் நம்மளுடைய நிமிடம் முடிந்து விட்டது இருங்கள் நமது நிமி டம் முடிந்து விட்டது மீண்டும் அடுத்த காலில் இணையலாம் முடிந்தால் இணையலாம் ம ற்றும் ஆ
கேக்கிறதா நாங்கள் பேசுவது முடிந்து விட்டதா
ஆ ஆ கட்டு
பாய்